ஹலோ காலை வணக்கம்
காலை வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லார்க்கே
காப்பி, டீ எல்லா குடிச்சாச்சா
இல்லீங்க எனக் கா
அப்டியா நல்லது வேற எதுவுமே குடிக்க பால் கூட குடிக்க மாட் அப்டீங்களா
ஆஹ் பால் குடிப்ப
அப்டியா அச்சு நானு மொ ஃபஸ்ட்டெல்லா பால்தா மொதல்லா இப்பதா டீ காபி ஆ என்ன சுடு தண்ணி இருக்குல்ல சுடு தண்ணில ஏ சூடு பண்ணி இந்த லெமனு தேனு கொஞ்சொ கலந்து குட்ச்சா ஆஹ் லெமன் டீ க்ரீன் ஆ அந்த க்ரீன் டீ க்ரீன் டீ பச்ச டீ ன்னு சொல்லுவாங்க அது எல்லா காலையில குடிச்சா நல்லது அ அ என் உடல் எடை கொறையுன் சொல்ட்டு கொஞ்ச நாள் குடிச்சிட்டு இருந்தே அப்புற ஊதிட்டே வேற இடத்துக்கு போறோம் ஆ
அது குடிக்கிற அப்ப கண்ட்ரோலா இருந்ததுங்களா
கம் கம்மி ஆகுல அப்படியேதா இருக்கு நம்ம ஊட் அஹ் சாப் சாப்புற முறை இருக்குல்ல அது கரைக்டா இருந்தா போது நம்ம அடிக்கடி அதெல்லா சாப்பிட்டு போப்பப்ப ஆஹ் நம்ம உம் சாப்பற இத கட்டுப்படுத்தணு அவ்ளதா நான் கட்டுப்படுத்தற மா காலையில மட்டு அந்த தண்ணி கொஞ்ச நாள் குடிச்சுட்டு இருந்தே அப்புறம் விட்டுட்டே வெளில வேற லு எடத்துக்கு போறோ நம்ம அங்க போய் இந்த மாரி பண்ண முடியுமா அவங்க என்ன குடுக்குறாங்களோ அதுதா நம்ம உ
ஆமா என்ன தண்ணி குடிச்சீங்க
தண்ணில அது சுடு த் சுடுதண்ணி இருக்குல சூடு தணி சூடு ப ச சுடு தண்ணிய வச்சிட்டு அஹ் லெமன் எழுமு ச்சபலோ ஆஃப் எலுமிச்ச அர எலுமிச்ச பழம் பிழிஞ்சுட்டு அதுல வந்து தேன் கலந்து குடிச்சா ரொம்ப நல்லது
ஓ
ஆமா இல்ல பச்சை எலை பாக்கெட்டுன்னு விக்குது கிரீன் டீ பச்ச எல பாக்கட்டு அது சுடு தண்ணியில
அது ஆகுதுன்னு நெனைக்கிறே எட கம்மியா
அப்டிங்களா அது விடிய காலேல்ல அத காலேல்ல எழுந்திருச்சு பண்ணணுமா இல்ல மாலை நேரத்துல பண்ணணுமான் தெரியல எனக்கு
ஆஹ் ரெண்டு டைமும் நம்ப டீ குடிப்போம் பாத்தீங்களா டீ காபி குடிக்கிறாங் ரெண்டு டைமு அத குடிக்கலாமா
அப்படியா நா இது வரைக்கு அதுல அது முயற்சி பண்ணதுல்ல
ம்
ஆமா பண்ணி பாக்கணு பாக்கல அ அதுக்குள்ளயே டீ எடுத்துட்டு வந்து இந்தாங்க குடிங்கன்னு சொல்லிடுவாங்க
ஆ ஹா பரவாயில்லையே உங்களுக்கு டீல்லா போட்டு தரத்துக்கு ஆளுருக்காங்களா
போட்டு எடுத்துட்டு வந்து குடுக்க மாட்டாங்க ரெடியா இருக்கு ஆ ஹா அந்தப் ரெடி ஆ தயாரா இருக்கும் நம்மதா போயி அவுங்க வேலப் பண்ணிட்டு இருப்பாங்க சமையல் அறையில பதிஞ்சி நம்ம போய் எது தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல சேரி அவுங்க பண்ணி முடிச்ச பெறகு சூடு பண்ணி நம்ம குடிச்சுக்கலா ஆமா உம் காலை உணவு என்ன பாண்றதுன் தெர்ல யோசித்துக் கொண்டிருக்கிறேன் அ இட்லி மாவுருக் இல இட்லி தோச இந்த கொழம்புதா என்ன பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு எதுனா குழம்பு தெரியமா வடகரியா எனக்கு வடக்கரினா ரொம்ப புடிக் ஆனா எப்பிடி பண்றது தெரியாது சொல்றீங்களா தெரியுமா ஆஹ் சேர் சொல்லுங்க ம் சேர் சொல்லுங்க பாக்லா
ஃபஸ்ட் வந்து கடல பருப்ப ஊற வச்சுக்கங்க அது கூட வந்து காஞ்ச மொளகாவையும் ஒரு நாலஞ்சு போட்டு ஊற வச்சிடுங்க
நைக்டே ஊர வச்சர்னுமா இரவே ஊர வச்சு
இல்ல இல்ல இல்ல ஒரு உம் பத்து நிமிஷம் சிவந்தா போதும்
ஆஹ் சேரி
அதாவது அது நம்ம கைய வச்சு அமுக் அந்த நகத்த வச்சு அமுக்குனா ரெண்டா ஆகு
ஆஹ் சேரி
ரெண்டு துண்டாவு அந்த அளவுக்கு பர்ஸ்ட் அத ஊற வச்சிரணு
சேரி
ஊற வச்சுட்டு அத வந்து கொஞ்ச கொரகொரன்னு இருக் கு பாத்திங்களா வடைக்கு அரப்பம்ல்ல
ஆமா ஆமா
அந்த மாரி அரைக்கணும் ஆனா வடை சுட்ற மாதிரியு சில பேர் சுடுவாங்க சில பேர் வந்து ஆவி கட்டுவாங்க நா வந்து என்ன பண்ணுவனா எண்ண ஊத்திட்டு கடாயில அந்த மாவு இருக்குல கொரகொரன்னு அரச்சோல்ல
ஆமா
எல்லாத்தையும் எத்து கடாயில எண்ண ஊத்திட்டு எண்ண நல்லா காஞ்ச பிறகு அந்த எண்ணய்ல அப்டியே வதக்கினே இருந்தா
அப்டியா எல்லாத்தையும் அப்டியே கொத்தி விடணும் மா
ஆ ஆமா ஒன்னா கொட்டிடுங்க நீங்க எவ்ளோ அரச்சாலு அதுக்கேத்த எண்ண கொஞ்சோ ஊத்திட்டு
உம்
ரொம்ப ஊத் த வேணா கொஞ்சோ ஊத்துனா போதும் ஊத்திட்டு அப்டியே அத கொட்டிட்டு அப்டியே வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா
ஆஹ்
நல்லா உதிரி உதிரியா வந்துரு அந்த வடகரில இருக்கும் பாத்தீங்களா கொஞ்ச கட்டி கட்டியா
ஆமா ஆமா
அந்த மாரி அந்த கண்டன்ட்ஸ் அந்த இதுல வந்து ரு
ஆ ஓகே அந்த அளவுல வந்துரு
ஆ அந்த அளவுல வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இது என்ன பண்ணும்னா எண்ண ஊத்திக்கணும் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும் அதுக்கப்பறம் பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கணு
ஆ சரி
அதுக்கப்பறம் வெங்காயம் பச் சும்மா அழகா நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கும்போது லைட்டா உப்பு போட்டுக்காங்க அது வந்து கலாடி பழக்க நல்லா வத நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இதுதா வட கறிக்கு ரொம்ப முக்கியமானது வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாவே போடணும்
ஓ சரி சரி அந்த வட நீங்க அரைச்சீங்கள மா பருப் அரை க போது உப்பு போட்டு அரைக்கணுமா இல்ல
ஆமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் அதுலேயே காஞ்ச மிளகா போட்டுக்கணும் அப்புறம் பூண்டு வந்து தோல் உறிக்காது போட்டுக்கணும் அப்பதா கொஞ்சம் நல்லா இருக்கும் வாசனையாம அப்படி இருக்கும் உம் அதுலயே கொஞ்சம் கொஞ்ச சோம்பும் போட்டுக்கோங்க
அரைக்க போதே போட்டுக்கணுமா
ஆ ஆமா
ஏன ஒன்னொன்னா மருதுன்னு மறந்துட்டு போறீங்க
அஹஹ இல்லைங்க சோம்பு பச்ச மிளக காஞ்ச மிளக அப்பயே சொன்னல காஞ்ச மிளக ஊற வச்சு பூண்டு போட்டுக்கணும் கொஞ்சம் சோம்பம் அதுல கொஞ்சம் போட்டுக்கணும் நம்மளுக்கு வேணனா போட்டுக்கலாம்
ந குழம்பு நல்லா வரணும்னா போட்டுக்கலாம்ஹ
இல்லன்னா பரவாயில்ல இந்த நம்ம குழம்புல போடுறோம்ல சோம்பு அதுல வந்து கண்டிப்பா போடணும் அவசியம் கிடையாது வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க
ஓகே சரி
நல்ல போட்டு வதச்சுக்கிட்டே இருக்கணும் வதிக்கிட்ட பிறகு தக்காளி கொ தக்காளி வந்து ஒரு அஞ்சு வகைய எடுக்கறீங்கன்னா ரெண்டு தக்க காளி அந்த மாதிரி தா எடு ஹலோ நல்லா போட்டு வா அதுவு வதக்கி சேர்க்கணு
ஓ ச
அது அப்புறமா தண்ணி ஊத்திணு உப்பு போட்டுணு
உம்
தனி மொளகாத்தூள் அதுக்கப்பற கொழம்ப மொளகாத்தூள் லைட்டா சிக்கன் மசாலா கரம் மசாலா போட்டு நல்லா கலரிங்கேயிருக்கனு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்குல்ல நல்லா கொதிச்சு நல்லா அந்தப் பச்ச வாசனயெல்லா போனு அது போயிட்டுபிருக்கு நல்லா நல்லா இருக்குதான் சொல்ட்டு செக் பண்ணி பாத்துட்டு
உம்
அதுக்கப்பறமா அந்த வதக்கிவச்சிருக்கோ பாத்தீங்களா அந்த வடகறி ஈ ஆஹ் அதையெடுத்து போட்டஒண்ணே தன் அந்த கொளம்பு வந்து எவ்ளோ தண்ணிாயிருந்தாலு கட்டியாயிடு
அப்டியா
அத எத்துப்போட்டு நல்லா கெளர்னு ரெண்டு வாட்டி
ஆஹ் செர் செ
ஒரு ரெண்டு டைம் களறும்போது அப்டே கட்டியாயிடு நம்மளுக்கு வந்து ரொம்ப தண்ணியாந்தா ரொம்ப நம்ம ரொம்ப தன்னியா உட்ரவும் கூடாது ரொம்ப கெட்டியாவு ஆய்க்கிடகூடாது ஏன்னா அது இருக்க இருக்க இருக்கிக்கின்னே ஆயிடு வடகறினா லைட்டா தண்ணியாவிட் சொன்னே அப்டே போபோவ இரு இருக்கமாயிடு
அப்ப நெறைய தண்ணி ஊத்தணுங்களா
ஆமா நெறைய தண்ணி ஊத்தின்னு
ஆஹ்ஸ்
அதுக்குன் ரொம்ப நம்ம கொலம்புலா ஊத்னுமே அந்தமாரி ஊத்துக்கூடாது லைட்டா இந்த தக்காளி தொப்புலா அந்த மாரி ஊத்திட்டா அப்டே விட்டுனு அப்டே ரொம்ப ரொம்ப கட்டியாவு கலரக் கூடாது லைட்டா கட்டியான ஒண்ணே அப்டியே ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லிய லைட்டா அப்டியே தூவிட்டுனு
ஆஹ் அப்டிங்களா பரவாலயே இன்னா ஆனா ஆனா கொஞ்ச பெரிய பேயாக எறிகிறது
ஆஹ்
அதை செய்து பார்த்தால் தான் தெரியும் ஹ ஆமா ஆமா
அப்ரோ கொத்தமல்லி தூ விட்டு தோசைகி இட்லிக்கி யாம் பூரிக்கே செம்மையா இருக்கு
ம் சூதிக்மாமா ஓஹோ அருமையாக இருக்கு
இடியாபொத்துக்கு நல்லா இருக்கு
இடியாப்போ என்னோடய எனக்கு புடிச்ச அயிட் புடிச் ச்ச உணவே இடியாப்போ தா இடியாப்போ பாலு சக்கர அவ்ளதா மு மூனுவேர்ல நா சாப்ட்ருவே ஆமா ஆமா ஆ ஆப்பத்துக்கு நல்லா இருக்கு ஆமா பரவா நறைய தெரிஞ்சி வச்சிருக்கீங்க உங்கிட்ட நா நெறைய கத்துக்கிலாம் போல
எனக்கு தெரியாதுக நானு கல்யாண ஆயிட்ட பிறகுதா அதுக்கப்பறமா நானே கத்துக்கின
அப்டிங்ளா ஓ ஆமா ஆமா கல்யாணம் கல்யாணம் பண்றதுகுள்ள எதுக்கு கத்துகிட்டு நம்ம உழைப்ப வீணாக்கறது போது
ம் ஹ் கல்யாணம் பண்ணுபோது யாரு ன்ன பண்ணறது
ஆமா சேரி அப்புறம் சமைக்கணுமா போயி
சமைக்க போறே நானு நீங்களும் சமைங்க சொன்ன டிஷ்ச கரெக்ட்டா செய்ங்க
பண்ண போற நானு காலேயே என்னோட வீட்டு கட சாப்டு
ஆ அசத்திடுங்க எல்லாத்தையு மறந்து விடாதீங்க நல்லா பண்ணுங்க
உமேலே எத எது சொன்னாலு எனக்கு ஞாபகமாக தா இருக்கு
சரிங்க
ஆ சேரி உம் போய் பாருங்க வீட்டு வேல பாருங்க செரிங்களா வக்கிர ஆ சரி